ஓ வணக்
வணக்கங்க நல்லாருக்கீங்ளா
நல்லார்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நாங்க நல்லாருக்கோ
ம் சொல்லுங்க
விடுமுறைக்கு எங்கயாச்சு போறீங்களா பள்ளி வேற முடுஞ்சுடுச்சி
ஆமாங்க கோடை விடுமுறைக்கு நா எங்க போவன்னா மூணாறுக்கு போவே ங்க மலை பிரதேசனாதாங்க எனக்கு ரொம்ப புடிக்கு ம்
சரிங்க சரிங்க எதுலங்க போவீங்க
நா நாங்க வந்துங்க எங்களோட வாகனோ சொந்தமாவே வாகனோ வச்சுருக்கோ அத எடுத்துக்கிட்டு தா நானு எ கணவரு எ குடும்போ எல்லாருமே போவோங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது நாங்க அந்த மலை பிரதேசத்துக்கு போய்ட்டு தாங்க வருவோ வோ அப்பதாங்க மனசு நிம்மதியா இருக்கு ம்
சரிங்க நாங்களு அடிக்கடி நாங்களு அடிக்கடி போவோங்க பள்ளிங்க ப ப பசங்களுக்கு பள்ளி முடுஞ்சோனே எங்க குலதெய்வொ கோயிலுக்கு போவோ
ம்
நாங்க எங்க உறவினர்கல்லா அழைத்து வழச்சுக்கிட்டு போவோ அது ரொம்ப தூரோ இருக்கதால மூண் நாள் ஆய்டுங்க வந்து அரறதுக்கே அங்க பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிடுவோ சாமி கும்புட்டு வ திருப்பியு மூண் நாள் ஆயிடுது
ஆ
நீங்க போவீங்களாங்க
எங்களுக்கு குலதெய்வ கோயிலே தெரியாதுங்க
அப்டிங்ளா
நாங்க வந்து எப்போது திருப்பதிக்கு மட்டுந் தாங்க போவோ வருஷத்துக்கு மூண் முறையாவது நாங்க திருப்பதிக்கு போயி ப போயிட்டு தாங்க நாங்க வருவோ உங்க குலதெய்வ கோயில்ல விசேஷத்த பத்தி சொல்லுங்களேன் கேப்போ
அங்க நல்ல விசேஷமா இருக்குங்க அங்க பக்கத்திலயே கடல் இருக்கு காலையிலயே எந்திரிச்சு க கடல்ல போய் நீர் மூழ்கிட்டு அதோட பொங்கல் வெப்பாங்க குலதெய்வ பொங்கல் வெச்சு படச்சிட்டு அதோட கெளம்பி வருவோங்க பக்கத்துல திருச்செந்தூர் போவோ அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வர வழில இருக்கிற கோயிலுக்கெல்லா போயிட்டு வருவோங்க நாங்க சேர்ந்து போவோ
உங்க குடும்பத்தோட நீங்க சேந்து போவீங்க
ஆமாங்க
வேண்டுதலெல்லா செய்வீங்ளா
வேண்டுதல் அப்படி எல்லா ஒண்ணு இல்லங்க
ஆ
ம்
நாங்க வந்து நாங்க வந்து ஒரு தடவ ஏ அக்கா கூட நா குலதெய்வ கோயிலுக்கு போயிரு ந்த அப்ப என்னனா இதே மாரிதா நீங்க சொன்ன மாரிதா அவுங்களு சொன்னாங்க அங்கயே நாங்க என்ன பண்ணிட்டோ சாமியெல்லா பாத்து முடிச்சிட்டு திரும்பி வந்து அன்னதானொல்லா போட்டாங்க அந்த கோயில்ல அன்னதானோ சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லா திருப்தியா அங்கயே உக்காந்து நிம்மதியா தூங்கிட்டு வந்தோ நல்ல கடல் காத்து அப்படி இருந்துச்சுங்க
அப்டிங்ளா ஆன்மீக சு ற்றுலா அந்த மாரி போவீங்களா நாங்க அதுக்கெல்லாரு அடிக்கடி போவோ
அப்டிங்ளா
போவீங்களாங்க
நானு போவங்க ஆனா கோடை விடுமுறைன்னு வந்துட்டா இந்த புள்ளைங்க எல்லா என்னத்த இதுக்குதா போணுங்குது ஊட்டி கொடைக்கனல் பக்கோ கூட்டு போங்கம்மா அப்படிங்குதுங்க நல்லா கு கு குளிர்ச்சியான எடமா பாத்துதா புள்ளைங்க விரும்புறாங்ளே
இந்த வெயிலுக்கு அப்படி தானுங்க பசங்க கேட்கு
ஆமாங்க வெயிலாங்க அடிக்குது இந்த வருஷோ ரொம்ப வெயிலு கொளுத்தி எடுத்திருச்சிங்க புள்ளைங்க எல்லா பாவோ வீட்டுகுள்ளயே நாங்க வெளில எப்போதுமே புள்ளைங்க வெளிலதா வெளாட போகுங்க இந்த தடவ நா வெளிலயே அனுப்பவே இல்ல வீட்டுக்குள்ளயே வெச்சிருக்கே
ம் பயணம் போகும்போது சாப்பாடெல்லா செஞ்சு எடுத்துட்டு போவீங்ளா இல்ல அங்க போய் சமைப்பீங்களாங்க சம
நாங்க பயணோ போனோம்னா என்ன பண்ணுவோ வண்டியிலயே எல்லா பொருளையோ வச்சிருவாங்க அரிசி பருப்பு காய்கறி வந்து போற வழில வாங்கிப்பே ஏன்னா காய்கறி தா கெட்டு போயிடும்ல
ம்
அதுனால போற வழிலயே நா எல்லாத்தையு வாங்கிப்பேங்க போ கொஞ்ச தூர போனோனா பசிக்கிற மாரி இருந்தா ஒரு எடத்துல நிறுத்தி நாங்க வ ந்து ஒரு அடுப்பு மாரி ரெடி பண்ணிப்போங்க ரெடி பண்ணி அங்கயே பாத்திரதெல்லா வெச்சு அங்கேயே சாப்பாடு செஞ்சு அங்க எல்லா ஒன்னா உக்காந்து சாப்புடுவோங்க நீங்க எல்லா என்ன செய்வீங்க
நாங்களு அப்படித்தாங்க செய்வோ அ இது கொலதெய்வ கோயில்லயே அடுப்பு எல்லா கட்டி வெச்சிருப்பாங்க அங்கேயே
அப்டியா
பொருள் மட்டு எத்துட்டு போனா போது
சூப்பருங்க
கால சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லா நம்ம அங்கயே செஞ்சு சாப்ட்டுக்குலாங்க காய்கறி காய்கறி அரிசி தண்ணி எல்லா அங்க நல்லா இரு கடல் ஓ கடல் இருக்குறனால தண்ணி நல்லா இருக்கும்ங்க அ அங்க சமச்சு சாப்ட்டுட்டு சாமி கும்ட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத் துட்டு வருவோங்க
ஆ எங்களுக்கு அந்த வாய்ப்புலா கெடைக்கல நாங்க போனோம்னா இந்த இந்த மாரி எடத்துக்குதா நாங்க எடுத்துட்டு போவோ செல ஊருக்கு போறப்ப எல்லா கரண்ட் அடுப்ப கூடயே எடுத்துட்டு போய்டுவோ எ மாமியார் எல்லா இரு வந்தா கனு வச்சுக்கோங்க
இந்த கரண்ட் அடுப்ப கூடயே எடுத்துடுவான்னு தொல்ல பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வேற ஒடம்பு சரியாதவங்களா அவங்களுக்கு அப்பப்போ சுடு தண்ணி போட்டு கொடுக்க ணு அந்த மலப்பிரதேச எல்லா குளிர் தாங்காதே இப்ப நம்ம என்ன செய்றது சுடுத்தண்ணி போட்டு குடிக் கணுல்ல அதனால நா போறப்பவே சுடுதண்ணி ஃபிளாஸ்க் எடுத்துப்பே இந்த பாத்திர எடுத்துப்பே கையிலயே கரண்ட் அடுப்பு இதெல்லா கையோட எடுத்துட்டு போயிடுவோ
சரி சரிங்க
பண்ணுவீங்க
நாங்களு பாத்திரோ எடுத்துப்போங்க கேஸ் சிலிண்ட்ரு ஒண்ணு எடுத்து போட்டுப்போ அங்க அடுப்பெல்லா வெச்சிருப்பாங்க
அப்டியா
எங்கெயாச்சு இப்ப எடையுல பிள்ளைங்களுக்கு பசிச்சோ பால் எல்லா காச்சணுனா அத ச்சு பிள்ளைங்களுக்கு பாசி கொடுப்போங்க
இப்ப இந்த மலப்பிரதேசல மழையில ஏற்றப்ப எப்டிதமா இருக்கு ஏ அப்போ அ அந்த மயக்கோ வரு பாருங்களே ஏற்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நாலா நெறைய தடவ மயக்க போட்டு உழுந்துருக்கே அது சுத்தி சுத் தி போவு பாருங்களே அப்பயே ரொம்போ மயக்கமாவு இருக்கு மனசுக்குள்ள அப்டியே பதட்டமா இருக்கு கு ஐயோ பயமா இருக்கே நா பயந்துகிட்டே போவேங்க நால்லா ஒரு ஒரு தடையு போறப்ப
அப்டிங்களா அந்த மாத்திரைய போடுவீங்களா
மாத்திர எடுத்துப்பே சில டைம் மாத்திரையு தாண்டி எல்லா வாந்தி வருங்க வண்டி நிறுத்தி நிறுத்திதா போவாரு எ வீட்டுக்காரர் திட்டுவாங்க
ங்களா
நிறுத்தி தா நாங்க கூட்டு போவாங்க புள்ளைங்களு ஒரு மாறி டயர்ட் ஆயிடு எப்படா அங்க போய் ரூம் எடுக்க போறோன்ற மாரியே நாங்க அந்த எடத்துக்கு போவோ மொத நாள் போனோம்னா அங்க போய் நல்லா தூங்கிருவோ அடுத்த நாள் தா வந்து எல்லா ஊரெல்லா சுத்தி பாப்போங்க நாங்க
எனக்கு ஒத்துக்காதுங்க வாமிட்டு வரு அடிக்கடி
ஆ
ங்க அதுல மாத்துர எல்லா வாங்கி வச்சுப்போ கையில
ம்
அ ம் ஆனா ஊட்டி கொடைக்கானலெல்லா போனா அப்டித்தாங்க செய்வோ மழையில ஏறணு இல்லையா அது ஒத்துக்காதுங்க எனக்கு
அந்த தேயில தோட்டத்த பாத்தாலே நமக்கு எல்லாமே மனசெல்லாம் அப்டியே குளுந்துருங்க அந்த தேயில தோட் டோ அந்த படகு சவாரி பண்றது அதெல்லா அங்கப் போனாலே வேற ஒலகத்துல இருக்குற மாரியே இருக்குங்க எனக்கு
நீங்க அடிக்கடி போவீங்ளா
அடிக்கடி தாங்க நாங்க போவோ வருஷத்துக்கு ஒரு தடவ போறது ரொம்ப புடிக்கு
ம் நாங்க அப்டி இல்லங்க போயி ரெண்டு வருஷோ ஆகுது ரெண்டு தடவ தா போயிருக்கோ நாங்க இங்க கொலதெய்வ கோயில் தாங்க அடிக்கடி போவோ
எனக்கு இந்த மாரி எடத்துல நீங்கல்லா ஒரு தடவ அங்க போயி் பாருங்களே உங்களுக்கே ரொம்ப புடிக்கு அந்த படகு சவாரில பா போறது அங்க இது வண் ஜீப்பு சவாரின்னு சொல்ட்டு அங்க கூட்டுட் போறது அந்த தேயில தோட்டத்துக்கு நடுவுல நின்னு நீங்க ஒரு புகைப்படோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே அவ்ளோ அருமையா இருக்கூ அந்த அந்த இயற்கை காய்சி எல்லா நீங்க நல்லா ரசிச்சு பாருங்க அங்க உள்ள மக்கள சந்துச்சு அவுங்க கூடல்லா பேசி பாருங்க சூப்பரா இருக் கு அந்த எடத்துக்கு போறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கூ திரும்பி திரும்பி நீங்க அந்த எடத்துக்கு போக உங்களுக்கு ஆசையா இருக்கூ
ஆ அ திருவண்ணாமலை கிரிவளத்துக்லா போயிருக்கீங்களாங்க
நா போ மாட்டேங்க ஏ வீட்டுல உள்ளவங்க போயிருக்காங்க நமக்கு ஒடம்பு முடியாதுங்க அவ்ளோ தூரல்லா நடக்க முடியாது என்னால ஆனா கோயிலுக்கு ஒரு தடவ போயிருக்கே சாமிய போய் பாத்துருக்கே ஆனா ரொம்ப கூட்டமால்ல இருக்கூ அங்க
நாங்க அடிக்கடி போவோங்க இங்க வேன் எடுப் ப்பாங்க இங்க அக்க பக்கத்துலெல்லா சேந்து பௌர்ணமிக்கு வேன் எடுப்பாங்க அதுல கலந்துகிட் ட்டு நாங்க போவோங்க போயிட்டு பகிர்ந்துட்டு நடந்துட்டு மறுநாள் தாங்க வரது அ மாசத்துக்கு ஒரு தட ஆமாங்க பௌர்ணமி கிரி வல பாதெங்க மாசத்துக்கு ஒரு தட போயிரதுங்க இங்க இங்க அக்க பக்கத்துல்லா சேந்து நாங்க போவோங்க நல்லா இருக்குங்க
நாங்க அடிக்கடி போமாட்டே நா எனக்கு அதெல்லா புடிக்காது புடிக்காதுன்னு சொ சொல்ல முடியாது என்னால நடக்க முடியாது நடக்க முடிஞ்சா நா போலா நடக்க முடியாம நா எப்படி போறது சொல்லுங்க அது எங்க அத்தை போவாங்க இல்லங்க நா போனாலு அங்க கூட்டமா இருக்கு கொழந்தைய வெச்சுட்டுல்லா அங்க சமாளிக்க முடியாது எங்க அத்தைதா ரெகு அடிக்கடி போவாங்க
நீங்களு ஒரு தடவ போய் பாருங்க நல்லா இருக்கு சாமி பாக்குறதுக்கு
ஆ ஆ பாப்போ ஒ ஒ அடுத்த மாச வேனா ஒரு தடவ போய் பாக்கலா
செரிங்க ஒரு தடவ போய் பாருங்க நல்லா இருக்குங்க
நீங்க இதுக்கு போங்க எம் கோடை விடுமுறைக்குலா நீங்க வீட்லயே இருக்காதிங்க ஆன்மீக சுற்றுலாவா போகாதிங்க இந்த மாரி கொழந்தைங்கள கூட்டு போய் பாருங்க கொழந்தைங்களுக்கு ரொம்ப புடிக்கு
சரிங்க நாங்க அடுத்த முறை ப போய் பாக்கறங்க பசங்கள அழைச்சிட்டு நாங்க மூணா போய் பாக்குறங்க
மூனாருல நறைய அந்த தேயில தோட்டத்து உள்ள நீங்க போனீங்னாலே உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
சரிங்க சரிங்க
அ தேயில தோட்டோ நர் நறையா இருக்கு நா எனக்கு தேந்த அருவி கொட்டுறது நறைய இருக்கு கே அந்த சைட்லதா நம்க்கு கேரளாவு இருக்கு
இல்லா
ஆமா நீங்க கொழந்தைங்ளோட போனீங்கன்னா நல்லா பிள்ளைங்க நல்லா சந்தோஷப்படுவாங்க
நாங்க அவ்வுளோ தூரலா போனது இல்லங்க இங்க ஊட்டி கொடைக்கலாவது அவ்ளோதா போயிருக்கோ மூணாறு எல்லா போனது இல்ல நீங்க சொல்றதாலாம் நாங்க அடுத்தட பா போய் பாக்குறோங்க
சேரிங்க உங்கள்ட்ட பேச அ சேரிங்க சேரிங்க அ சே அ வைங்கங்க